சர் என்ன பண்றீங்க
ஹாய் சிஸ்டர் நானா கொஞ்ச வந்து கவர்லா இருக்கு கவர்ல்லா வந்து மடிச்சு வச்சு ட்டு இருக்க நீங்களு உங்க வீட்லல்லா இந்த மாரில்லா வந்து கவர் யூஸ் பண்றதுக்குல்லா மடிச்சு வப்பீங்களா
ஆ நா வந்துட்டு போ கடைக்கெல்லா போறோ எதுவு ஜாமான் வீட்டுல வாங்கிட்டு வர்றாங்கன் வச்சுக்கோங்களே அந்த கவர்ல்லா என்ன பண்ணுவே எடுத்து எடுத்து எடுத்து ஒரு அதுக்குன் ஒரு பெரிய கவர் வச்சுப்ப அதுக்குள்ள எல்லாத்தையு வச்சு அப்டி எப்டி சொல்றது ஆணில மாட்டி வச்சுபோல அந்த மாரி வச்சுப்ப வேணுன்றப்ப அத போய் அப்டி எடுத்துக்குற மாரி செட் பண்ணி வச்சுப்ப மேக்ஸ் மேம் எதுக்கு நா எதெல்லா எடுத்து ஆ பயன்படுத்துவ அப்டின்னா காய்கறியெல்லா போய்ட்டு சந்தைலலா போய்ட்டு வாங்கிட்டு வராங்கல அந்த காய்கறி ஃபிரிட்ஜ்ல வைக்கிறது எல்லாரு பாக்ஸ்ல வப்பாங்க நா என்ன பண்ணுவ ஒவ்வொரு கவர்ல ஒவ்வொரு காய் வச்சு ஃரிட்ஜ்ல அப்டியே வச்சிருவ அந்த மாதிரி அதுக்கு அந்த கவர்ஸ்ல்லா நறயா யூஸ் பண்ணுவ அதனால கவர் எல்லாத்தையு வந்து ட்டு மறுபடியும் அடிக்கி வச்சுட்றது நீங்க எப்டி யூஸ் பண்ணுவீங்க
நாங்களு அந்த மாதிரிதா சின்ன நாயு வப்போ இன்னொன்னு வந்து எதாவது கோயிலுக்கு போறாங்க அப்டின்னா பூ பரிக்கிறதுக்கு வந்து கவர் வேணுன் கேப்பாங்க அது அப்போ வந்து கோவிலுக்கு போய்ட்டு கொண் விட்டு வரலா மாட்டாங்க அங்கே குடுத்துட்டு வந்துருவாங்க இன்னொன்னு யாராவது வந்து கெஸ்ட் வர்றாங்க அப்டின்னா அவுங்களுக்கு ஏதாவது நம்ம வீட்ல இருக்க பொருள் அதாவது காய் இது ஆ காய் இது வந்து பொரிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா குடுத்துட்டு வந்ததுக்காக அப்டி பண்ணிருவாங்க
ஆமா உண்மையாவே அந்த டைம்ல நம்ம இல்லனு வச்சுக்கோங்களே எதாவது ஒன்னு தேடினம்னா கெடைக்கவே கெடைக்காது அப்ப கவர் இருந்தா ப்ராப்ளமே கெடையாது
ன்னாம் ம் ஆமாங்க அப்ப போய் நம்ம மஞ்ச பை இதெல்லா தேடிக்கிட்டு இருக்க முடியாது
ஆ இப்டிதா இப்போ நம்ம சூஸ் வாங்குறோல ஜூஸ் வாங்குற பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையு நான் சேவ் பண்ணி அப்டியே வப்பே எதுமே தூக்கிப்போட மாட்டே குட்டி குட்டி பாட்டலா இருந்தா என் பசங்க எடுத்து விளையாடுவாங்க சும்மா அப்டி ஓட்ட போட்டு இப்டி தண்ணி அடுச் நீங்களு வெளான்ட்ருப்பீங்க சின்ன வயசுல
ஹ ஆ
எடி என் பொண்ணு ஏபிசிடி இப்டி எழுதுவா தண்ணி வச்சு அந்த மாரி விளாடுவாங்க சின்ன பாட்லா இருந்தா பெரிய பாட்லா இருந்தா என்ன பண்றது ஒவ்வொரு நேரோ கூலிங்க்கு ஃபிரிட்ஜ்ல தண்ணி போட்ணுனா அதுல போட்டு வப்பே அத தவிர்த் ட்டுட்டு வெளில வெனமா வெளில எங்கயாது பயணம் போறோ ரொம்ப தூர போறோ அப்டிங்கைல வந்து வாட்ரு பாட்லு நம்ம வச்சிருக்குறது வந்து ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டர்ல வச்சிருப்போ அத தாண்டி நல்ல பெரிய பாட் இல்லனா உங்களுக்கு வந்து இந்த மெரிண்டா பாட்லு அந்த மாரி அதுதா பெருசா இருக்கு ஆ அந்த மாரி பெரிய பாட் ல் தா நல்லா இருக்கு அப்ப என்ன பண்றது அந்த பாட்ல தண்ணி ஊத்தி குடுத்துவுடுறது போனாங்கனா அந்த அதுக்கெல்லா அதெல்லா வச்சு
நீங்க அப்டி யூஸ் பண்றீங்கனா எப்டி தெரியுமா யூஸ் பண்ணுவோ இப்ப அந் இந்த பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்குறோ அதிகமா நாங்க வாங்க மாட் ஏதாவது வயிறு பிரச்சன அப்டிங்குறப்ப மட்டு தா வாங்குவோ ஆ அப்டி ஆமா அப்டி இப்ப எங்க வீட்லலா என்ன அப்டின்னா இப்ப வந்து எறும்புக்குழி பவுடரு இருக்கு பாத்தீங்ளா அந்த பவுடர்லா ம் இந்த பத்து ரூபா பாட்டில்ல போட்டு மேல வாட்ட
ஓட்ட போட்டு வச்சுபீங்க ஓ எறும்பு இருக்குற இடத்துல அழகா இப்டி அடிச்சிலா ஏ இது நல்ல ஐடியாவா இருக்கே சிஸ்
அப்றோ வந்து பாத்தீங்கன்னா சீமனைய ஊத்தி வச்சிருவாங்க
ஆமா சீமண்ண எல்லா வீட்லயு இப்ப இங்க நாங்க செட் தீக்கெல்லா வந்துட்டு அந்த எண்ணெலா இல்லாம போச்சு அம்மா வீட்ல இருக்கைல இன்னுமே இருக்கு வெறகடுப்பு வெறகடுப்பு பத்த வச் சமக் கிறதுல இருக்க சுகமே தனி இப்ப எங்கெங்க அதெல்லா இல்லாம போச்சு ங்க
நாங்க வந்
ஆனா எங்க எங்க அம்மாலா இன்னு ஆனா வெறகடுப்புல தா சமைக்கிறாங்க எப்பயாதுதா சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க
ம் ம் ம் இப்ப சிலிண்டர் விக்கிற வெலைக்கி அதுதாங்க பெஸ்ட்டு
ஆமா அத வேணா சொல்லுங்க அம்மாடி சிலிண்டர் வக் விக் விக்கிற வெலைய விடுங்க கெடைக்க மாட்டேங்துங்க எங்கேயுமே கெடைக்க மாட்டேங்துங்க அதுதா புக் பண்ண ஒன்றர மாச ஆகுதுங்க ஆமாங்க ஆனா எங்களுக்கு வந்துட்டு டபுள் சிலிண்ரு கெடையாது ஒண்ணு தா நாங்க இங்க ஷிப்ட் ஆயி வன்டோமா அது இல்லாம ஷிப்ட் ஆயி வந்தது இன்னு நாங்க மாத்தலங்க மாத்தவே இல்ல சோ சிலிண்டர் கெடைக்காது அ நல்ல வேல கீழ எங்க ஹவுஸ் ஓனர் வந்து நெறைய சிலிண்டர் வச்சிருப்பாங்க அவுங்க ரெண்டு ஃபேமிலியா இருக்காங்க அவுங்க சோ ரெண்டு ஃபேமிலியா எப்போ சிலிண்டர் வச்சிருப்பாங்க அவுங்க எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருப்பாங்க நா காச குடுத்துட்டு நா சிலிண்டர் எடுத்துக்குவே அந்த மாதிரி அவுங்க மறுவடி அப்ளே பண்ணி வாங்கிக்குவாங்க
நீங்க இன்னொரு இண்டக்க்ஷன் ஒண்ணு வாங்கி
இருக்குங்க இண்டக்க்ஷன் இருக்குங்க அதா தீரு தீந் இப்ப வந்து தீரு எப்ப தீரும்னு சொல்ல முடியாதுல இப்ப மார்னிங் காலையில வந்துட்டு தீருத் து அப்டின்னா அ உடனே நம்ம போய் அவுங்கிட்ட வாங்கிடலா இப்ப இந்த டைம்ல இன் என்னோட ஹஸ் பண்ட்ல்லா வேல முடிஞ்சு வரது பன்னெண்டு மணி ஆகுது அப்ப வந்ததுக்கு அப்பறோ ஒரு ஆம்லெட் போட்டுத்தர சொல்லுவாங்க ஒரு தோசையயே ஊத்தி தர சொல்லுவாங்கன அப்ப தீந்திச்சுனா என்ன பண்ண முடியு அப்ப இண்டக்க்ஷன் தா இண்டக்க்ஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அந்த ஜமானு தனியா வச்சிருக்கே இதுவு வச்சிருக்கோ சேஃப்டிக்கேனா கொழந்தைங்க வச்சிருக்கோல ஒரு பாலே காய்ச்சணுனா வேணுல்ல அதனால இண்டக்க்ஷன்ருக்
நாங்க என்ன பண்ணுவோனா இண்டெக்க்ஷனு வந்து நாங்க மோஸ்ட்லி ஆ சாப்பாடு வந்து அரிசி வைக்கிறதுக்கு குக்கர்ல வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டீ காபி போடுறதுக் கு நெக்ஸ்ட் நார்மலா வந்து யா டீ காஃபியுமே மெயினா பாத்தீங்கன்னா இதுலதா பால் காய் வைக்கிறதுக்கு எல்லாத்துக் குனு முக்காவாசி இண்டக்க்ஷனுங்க அதனாலயே பாத்தீங்கன்னா எங்குளுக்கு சிலிண்டர்லா ரெண்ற மாசோ இப்டித்தா ஒன்னு ஒன்னு சேஞ்ச் பண்ணலன்னா அவ்ளோ நாளாயிரு என்ன நான் அடிக்கடி நான்வெ
நா அப்டித்தா இல்ல நானு இண்டக்ஷன்தா யூஸ் பண்ணே பட் கரண்டு பில் அதிகமாகுது இண்டக்ஷன் யூஸ் பண்ணா
கொஞ்சொ வருங்க
அதா இண்டக்ஷன் யூஸ் பண்ணாதப்ப கரண்டு பில் கம்மியா இருக்கு இண்டக்ஷன் கொஞ்சொ அதிகமா யூஸ் பண்ணிட்டோம்னாலு கரண்டு பில் கூட காமிச்
ஆமாங்க அது கொஞ்சொ காமிக்குங்க
ஆமா ஏனா ஒவ்வொ இப்பல்லா வந்துட்டு எல்லார் வீட்லயு ஒரே மாரி கரண்ட் பில் கெடையாது ஒவ்வொரு மீட்ர பொறுத் துருக்கு திடீர்னு ரொம்ப கூடிடுது இதுக்கு முன்னாடி நாங்க வாடகைக் கிருந்த வீட்லல்லா வந்துட்டு ரொம்ப கூட இதேதா இப்ப என்ன யூஸ் பண்றமோ அதா இருந்துச்சு இப்பயாவ்து வாஷிங் ல்லா இருக்கு ஆ அக்குவால்லா இருக்கு இதெல்லா அப்ப இல்ல இல்லாமலயே தொள்ளாயிருவா கிட்ட நா பில் அங்க கட்னே
ஓ
ஆம் இங்க வந்துட்டு அதெல்லா கெடையாது இப்ப இங்க டூ ஹண்ட்ரடுதா இந்த மன்த் கட்ன
ம் எப்பவுமே இன்ன கொஞ்சொ எதுவுமே வராது ம் ஆமாங்க அது கரெக்ட் தாங்க ம் நாங்களு இல்ல எங்கள்து வந்து எப்டி இருந்தாலு வந்து ஃபேனு அது து நெறைய ஓடுதுங்க ஆ இப்ப பாத்தீங்கன்னா வந்து ம் மின்சாரத்திலேயே ஓடுற வண்டியு வாங்கிருக்கு
போவா அது நல்லாருக்காங்க ஸ்பீட ஸ்பீடுல போ குமா நார்மலா தானே போகு ரொம்ப ஸ்பீடா போகுமா
நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடா வே நா எங்களது வந்து பாத்திங்கன்னா ஆ இது பண்ணுதுங்க நாங்க வந்து மாமாக்கள்தா வாங்குனோ அப்போ அவங்க ஸ்பீடா போமாட்டாங்கள்ள அதனால அ அதனால அவங்களுக்கு இது
ரொம்ப புடிச்சிருக்குங்க யாராவ்து ஓட்டிட்டு போனா எனக்கு ஆ சைங் அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப புடிக்கு ஓட்டிட்டு போயல்ல சத்தோ கேட்டா நா திரும்பி பாப் பே எனக்கு அந்த சவுண்டு ரொம்ப புடிச்சுருக்கு
ம் சூப்பர்ங்க சூப்பர்ங்க நா எ ஆ அய்ங் ஆமாங்க அது நல்லாதா இருக்கு எங்கள்து அதனால கொஞ் இது வந்து வருங்க இண்டக்ஷனு நெக்ஸ்ட் வந்து டி வி நெக்ஸ்ட் ஃபேனு ஒரு நா ம் எத்தன ஒன்னு ரெண் மூணு அப்பப்ப ரெண்டு ஃபேனு எப்போவு கன்டினியூஸா ஓடுங்க நாங்க ஏ சி போடவே இல்ல அதனால ஃபேனு சோ சோலார்ல ஓடு
எங்க வீட்ல ஏ சி இல்ல சிஸ்டர் எங்க வீட்லையு ஃபேனுதா சோ ஃபேன் வந்துட்டு எனக்கு இப்ப நாங்க ரூம் க்கு வந்தாதா ஃபேனு ஆ ரூம்க்கு வர்றப்போ ஃபுல்லா ஓடிட்டே இருக் கு எனிடைம் ஆனா ஹால்ல ஓடிட்டே இருக்கு ஏனா எல்லாருமே அங்கதா இருப் போமா கொழந்தைங்க அங்கேதா விளையாடுவாங்க பண்ணுவாங்க அது இப்போ வெயில் காலம்னி சொல்லவா வேணு ஃபேன் இல்லன்னா இருக்கவே மு செரி இருந்துமே இருக்க முல்லையே அதுதா எனக்கு புரியவே இல்லப்பா குளிர் க்காலோ வந்துச்சுன்னா இந்த ஃபேன் வந்து என்ன ஸ்பீடுல ஓடுது ஐய்யயோ போத்திக்கிட்டு என்ன படுத்தாலு போத்திட்டு படுத்தாலு குளுருது வெயில் காலத்துல ஓடவே மாட் இது ஏன்னு தெரியல அது இந்த ஃபேனுக்கு எப்டி தெரியும்னே தெரியல
உங்களுடைய மன பிராந்திப் போல அது ஓடுது ஓடிக்கிட்டுதா இருக்குது நம்பளுடைய ஆமா மா மா மா அப்டிதா இ அ இன்னொன்னு அந்த ரிவூஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க பத்திரிக்கை எல்லா வந்து மேரேஜ்ன்னு சொல்லி பத்தி கு கொண்டு வந்து குடுப்பாங்கல்ல அதெலா என்ன பண்ணுவோனா இப்ப நார்மலா வந்து ஒரு கூட இருக்குனா கூடனா நம்ம இப்ப வெஜிடபிள்ஸ்லா வாங்குனம்னா கேரி பண்ணிட்டு போவல்ல இப் இப்ப ஒயரு ஒயர்ல கூட பின்னிருப்பாங்கல்ல அதுல கீழ வந்து வச்சிக்கலா ஆ கீழ போட்டு வச்சிக்கிட்டீங்கனா ரொம்ப நாளைக்கி வரு
ஆமோ ஆமா கரெக்ட் ஆமா போடையிலே இது பண்ணிக்கணு அப்டிதானங்க கூட போடையில இது பண்ணிக்கிறது
கூடையில ஆமா அந்த மாரியலா அது போக பாத்தீங்கனா ரொம்ப நாளைக்கு வந்து ம் நீங்க புளிலா ரொம்ப நாள் ஸ்டோ
குட்டி பர்ஸ்லா வாங்குனா நா என்ன பண்ணுவே செல்ஃபு எல்லா செல்ஃபுலையு போட்டு வுட்ருவ கிச்சன் மேக்சிமம் கிச்சன்ல தா அதிகமா போட்டு அப்பப்ப மாத்திக்லா
ஆ அப்டி இது பண்ணிக்லா இன்னொன்னு டே டைம் இது டே காலண்டர்ல மந்த்லி காலண்டர் இருக்கு பாருங்க இயர் ரெண்டு ஒரு வருஷ முடிஞ்சிருச்சு அப்டின்னா நம்ம எப்டி இருந்தாலு ஆ மந்திலி காலண்டர்ல ரெண்டு மூணாவது கெடைச்சிரு அதெல்லா நீங்க நியூஸ் பேப்பர்க்கு பதிலா செல்ஃபுல வந்து இது
அத அது போட்டோனா ரொம்ப ரைஸ் சொன்னாளோ கரெக்ட்டு
ம் நல்லப்
அதுவு இந்த எண்ண அதிகமா படியும்ல அந்த மாரி எடத்து கொஞ்ச இந்த பிளாஸ்டிக் மாடல்ல இருக்குல
ஆ
அந்த மாதிரி உள்ள அந்த கேலண்டர தா அந்த எண்ண படிற எடத்துல வைக்கிறது ஏன்னா எண்ணெ அதி கமா இறங்குதுல்ல அந்த எடம் ஃபுல்லா வீணா போயிறு அது நம்ம எவ்ளோ கிளீனா வச்சிருந்தாலு எண்ணெ பட்ரு
ஆமா அது எண்ண படிஞ்சிரு அது நம்ம எதுமே இது பண்ண முடியாது இன்னுமே இன்னொன்னு பாத்தீங்னா மாவு இருக்குல நம்ம மாவு ஆட்றோ இல்ல மிக்சில ஏதாது ஆட் றோனா செவுத்துலல்லா ஏதாது பற்று
பட்ரும் ம்
அதுக்கு வந்து பாத்தீங்னா இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து விக்கிறாங்க நம்ம அது போட்டுக்லா அப்டியே இல்ல அப் அப்டினா ஆ அந்த செவத்துல்லா இருக்கு இல்ல அப்டின்னாலு நம்ம வீட்லயே வந்து பிளாஸ்டிக்ல கவர் வந்து
இந்த ஸ்டிக்கர்ஸா இந்த அடுப்புகள்லா அடுப்புலலா குக்கர்ல இருந்து விசில் வரையில தெரிக்கிற ஸிடிக்கர்ஸ் ஒட்டிக்கிறாங்களே அந்த ஸ்டிக்கர் தானே அய்யோ நா நரை எப் நா ஆடர் புக் பண்ணி வாங்கி ஒட்டனு ஒட்டன்னு சொல்லிட்டு இருந்த எங்க வீட்ல தா கேக்கல வாடக வீடு வேணா அப்டி இப்டி சொல்லீட்டாங்க
இல்லங்க நீங்க அப்டியே ரொம்ப நாள் ஓட்டுறதுல்லா இல்ல நீங்க ஒட்டிட்டு அது பிச்சுட்டு எடுத்துக்கலா பிச்சு எடுத்துட்டு வந்துடலா
ம்
அது நம்ம சும்மா செலோடோப் போட்டு கூட நம்ம வந்து அத நம்ம ஒட்டிட்டு நம்ம வேண்டாங்கிறப்ப வந்து நம்ம ச்ச எடுத்ர்லா அந்த மாரி கூட இருக்கு
ம்
அந்த மாதிரி நீங்க இது
அந்த மாரி ஒர்க் பண்ணிக்கலா ம் நீ சொல்ற சரிதா அந்த மாரி ஒட்னம்னா ஆ எனக்கு அடுப்புல்லா ஆங் ஆங் அந்த பால்லா பொங்கிருச்சுனா கிளீன் பண்ணணு அதே போ கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு கீழ மட்டும் கிளீன் பண்ண முடியாது அந்த ம் செவத்தையு சேத்து நா கிளீன் பண்ணுவே ஏனா அங்க புல்லா தெரிச்சிருக்கு அதே சோப் போட்டு நல்லா கழுவி எடுக்குற மாதிரிதா இருக்கு இங்கர்லா ஒட்டிட்டா ப்ராப்ளம் கெடையாது
ஆமா இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்களே
ஆமா எனக்கு ஒரு டவுட்டு இப்ப நீங்க சாத வடிக்கிறீங்கல்ல குக்கர்லதா வப்பீங்களா இப்ப எல்லாருமே குக்கர்லதா மாறிட் கல்ல நாங்களுமே இங்க வந்துட்டுதா இப்ப டூ இயர்ஸ்ஸா குக்கர்க்கு மாறிட்டோ ஆனா அதுக்கு முன்னாடில்லா வந்துட்டு நாங்க சாத வடிச்சுதா சாப்புடுவோ வடிச்சுதா சாப்புடுவோ இங்க வந்தே நா வடிச்சுதா சாப்ட்டே அப்ற இங்க உள்ள எல்லாரையு பாத்ததுக்கு அப்றோ சிலிண்டர் மிச்சமாகு நீங்க ஏ இப்டி சாப்புறீங்க அப்டி அப்டின் சொன்னதுக்கப்பறோ குக்கர்ல வச்சு பழகியாச்சு இப்ப வடிக்கவே முடியல குக்கர் பழகுனதுனால
நா இன்னு ஒரு நாள் கூட நா பாத்தீங்கன்னா கல்யாண ஆகி ஒரு ஆறு வருஷத்துல எ அம்மா வீட்லயு சரி அம் நா எனக்கு நெனவு தெரிஞ்சதிலிருந்தே குக்கர்தாங்க
ம்
குக்கர் தவுந்து இந்த சாத வடிச்சதுல நா பாத்ததே கெடையாது ஆம் குக்கர்லயே தாங்க வச்சுட்ருக்கு இப்பவுமே நா வந்து இப்பதா நாங்க பாப்பா ஸ்கூலுக்காக தனியா வந்து போயிருக்கோ நா நா மூணு குக்கர் வாங்கியிருக்கே
ம்
கொண்ணு நெக்ஸ்ட்டு சாப்பாடு இது இதே கெஸ்ட்டு வந்தா வைக்கிறதுக்கு ஒண்ணு சோ எல்லா அப்டியே எல்லாருமே இங்க வந்து
எனக்கு அதெல்லா எனக்கு எனக்கு அதெல்லா புது சா இருக்கு ஏன்னா இந்த பக்க வந்துட்டு எனக்கு இதெல்லா ரொம்ப புதுசா இருக்கு குக்கர்லலா நா சாப்பாடுலா ஒரு நாளே செஞ்சதுல்ல அதுதா வந்துட்டு இப்ப புதுசா இருக்கு பழகியாச்சு பழகி அப்டியே போயிச்சு சிஸ்டர்
ஆனா வடிச்சு அந்த கஞ்சி குடிக்கிறது கூட நல்லதுமாங்க இங்க நாங்கல்லா வந்து ஒடம்பு சரியலனா கூட அந்த கஞ்சி என்ன பண்ணுவோ சாப்பா வீட்ல ல வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸில போட்டு அரைச்சு அது கஞ்சியா வச்சு குடுச்சிக்கறது
ம் சேர் சிஸ்டர் சரி பாருங்க நா அப்பறோ பேசுறே உங்ககிட்ட
ஆமாங்க சரிங்க தோழி சரி நம்ம இன்னொரு உரையாடல்ல வந்து நம்ம பேசலா
பேசலா ஓகே மிக்க நன்றி பாய்
ம் ஆமாங்க தோழி நன்றி